ஹலோ
ஆ ஜஸ்ட் இன்
நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே
ஆ செ நம்ம நம்மளோட சின்ன இது நினைவுகள பத்தி பேசலாமா உங்களுக்கு ஓகேவா சிஸ்டர் கேக்குதுங்ளா
கேக்கு சிஸ்டர் பேசுங்க நீங்க சொல்லுங்க பேசுங்க நா சொல்ற
ஓகே சிஸ்டர் இப்போ எனக் நீங்க ஆரம்பிக்றீங்ளா உங்களோட சின்ன வயசுல உங்களுக்கு புடிச்ச ஞாபகோ எதுன் எதாவதிருக் கா ஆ
ஆக்சுவலி சின்ன வயசுல பிடிச்சதுன் சொன்னா நா இப்போ எனக்கு ஆஃப்டர் மேரேஜிக்கப்பறோ நா உண்மைக்குமே சின்ன வயசுக்குள்ள எல்லா ஞாபகமுமே மிஸ் பண்றே ஏனா சின்ன சின்ன ஏனா ஆ சின்ன வயசுலலா நம் அப்பிடியே வளந்துக்கோ ஏனா மத்த கொழந்தைகள் பாக்கப்போ வந்து நம்ம வந்த் து ஒன்னாவே இருந்துருக்லாமே நம்ம எதுக்கு இப்போ மேரேஜ் பண்ணி இங்க வந்தோ அப்பிடின் சொல்லி முக்யமா சொல்ல போனா அம்மா அப்பா அண்ணா எல்லாரையுமே மிஸ் பண்ற மாரி எனக் தோணுது
ம் ம் ஓகே ஓகேங் சிஸ்டர் பாத்தீங்னா சின்ன வயசுன் எடுத்துக்கிட்டாவே வந்து இப்போ நா வந்து எங்க எங்க அம்மா இருக்காங்க அம்மா கூட பொறந்தவங்கனு பாத்தா நாலு பேரு நாங்க அதோட க அவங்களோட கொழந்தைங்க கசின்சு நாங்களா மொத்தமா சேத்து பாத்தீங்னா இருவது பேர் இருப்போ மொத்தோ நாங்க இருவது பேரு வந்து அந்த கோடைக்கால விடுமுறைக்கு வந்து எங்ளோட பாட்டி அதுனா அம்மாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து நாங்க போவோ எல்லாரு போறப்போ ஆ வீடு வந்து ரொம்ப பெருசா இருக்காது ஓரளவுக் சின்னதா இருக்கு அது வந்து கிராமொந்தா சோ நாங்கல்லா போயி அந்த ஒரு முப்பது நாள் அங்க இருப்போ அந்த கோடை விடுமுறை முடியிற வரைக்கு இரு போ சோ அந்த டைம்ல நாங்க என்னென்ன பண்ணுனோ அதெல்லாமே நெனைக்கும் போது இன்னுவுமே ஒரு மாரி நல்ல ஒரு நி நினைவுகளாதா இருக்கு எனக்கு எ நாங்கல்லா சேந்து ஒன்னா சேந்து போய் வெளிய கல்லெல்லா வச்சு சமைக்கிறது அந்த மாரிலா பண்றது இப்போ அது வந்து கிராமோன்ற துனால ஐஸ் கட்டி எல்லா அங்க கெடைக்காது ஜூஸ் போடுறதுக்காகவே ஐஸ் கட்டிய நாங்க ரோடோ ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் ஐஸ் கட்டிய வாங்கிட்டு வரது அந்த மாரி பண்றதுலா நெறையாருக்கு அந்த மாரிலா நெறையா நினைவுகள் இருக்கு எனக்கு
கண்டிப்பா நீங்க சொல்றத் து உண்மதா இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க அப்புட்லாம் போகனுன்னு ஏனா என்னோட லைஃப்லையு நடந்துருக்கு நீங்க சொல்லப்பெய்தா எனக்கு என நடந்துருக்கு மீன்ஸ் இல்ல எனக் கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்வாங்க நா அப் போ அம்மா அப்பாயெம்ப நாந்தா இப்ப நம்ம க சின்ன வயசுல இருக்கப்போ வந்து ஒரு எடத்துல திருவிழ்லான் சொல்ல பாப்போ நீங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா நம்ம எல்லாருமே போவோ இங்க அங்க கூடருந்தா நம்ம வீட் ட்லயே எல்லாருமே அம்மா அப்பா தாத்தா பாட்டு எல்லாருமே போயிட்டு மூண் நாள் அங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி இங்க வருவோ இப்ப பாருங்க இந்த ஜென்ரேஷன்ல இப்ப நம்ம கொழந்தைகள் உள்ளது திருவினாழ்னா மம்மி நா வரல மம்மி நீங்க வேணா போயிட் திட்டுவாங்க நா வர மாட்டே அந்த மாரி இருக்காங்க அப்போல்லா என்னன்னா நம்ம குடும்பத்தோட போயிட்டு குடும்பத்தோட வரப்போ ஒரு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எங்கயும் மாசோ லீவ் வந்துச்சா அறையாண்டு லீவ் வந்துச்சா காலாண்டு லீவ் வந்துச்சா சொன்னா அது சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு அந்த மாரி நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ப வந்து மெயின்டென் பண்ணிட்டு இருந்தோ ஆனா எந்த த இப்ப உள்ள ஜென்ரேஷன் வந்து அது கெடையாதுன்னு நா சொல்ல வருவே
ம் உம் கண்டிப்பா இப்ப இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மொபைல் போனு இல்ல இந்த கேம்ஸ் இதுக்குதானே அடிமையா இதா இருக்காங்க அடிக்ட்டா இருக்காங்க நெறைய பேரு பாத்தீங்கன்னா இப்பல்லா சின்ன சின்ன பசங்கள தா இருக்காங்க ஒரு அ ஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்க எல்லாருமே வந்து கையில ஒரு போன் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது இந்த மாரி எல்லா நெறையா போடுறது கேம் விளையாடுறது கேமுக்கு எல்லா பாத்தீங்கன்னா நெறையா அடி டாய் இருக்காங்க இப்ப இருக்க பசங்களா பாத்தீங்கன்னா வெளியே போய் வெளையாடுறது ஆ நண்பர்ளோடு எங்கேயாவது வெளிய போய் வெளையாடுறது இல்ல வீட்டுலேயே விளையாடுறதுயெல்லாம் எதுமே கெடையாது இப்போ எல்லாத்துக்கு ஒரு போன் கையில கொடுத்துருவாங்களா இல்ல டி வி போட்டு உட்கார வச்சருவாங்க அவ்வளவுதா அப்படிதா இப்ப இருக்குர சிறுவர்கள் எல்லா இருக்காங்க இல்லைங்களா அப்புறோ நீங்க
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதா சிஸ்டர் நம்ம வந்து நீங்க சொல்றங்க சிறிய ஒரு காலத்துல நம்ம வந்து இப்போ ஆ சின்ன வயசுல நீங்களு இதே மாரி பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது ஒரு நாளு நீ உ வீட்டுல இருந்து அரிசி எட்டுவா ஒரு டம்ளர் அரிசி உ வீட்டுல இருந்து நீ பருப்பு எடுத்துட்டு வா ஊ வீட் இருந்து மஞ்சள் பொடி மசாலா பொடி எல்லா எடுத்துட்டுவா உப்பு எடுத்துட்டு வா இதெல்லா எல்லாரு வீட்டுலையு சேர்ந்து நம்ம எத்துட்டு வந்து ஒரு கூட்டாஞ் சோறுமாரி பண்ணி சாப்புடுவோ உங்களுக்கு ஞாபகோ இருக்கா
ஆமா இருக்கு இருக்குங்க அந்த மாரில்லா பண்ணிருக்கோ நாங்களு
அதெல்லா சாப்பிடப்போ வெந்துச்சோ வேவலையோ அது என்னா அமிர்தமா இருக்கு கு அது போக இந்த புளில வந்து மண்டவெல்லம் போட்டு வத்தல் போட்டு இடி ச்சு ஒரு புளி முட்டாய்ன்னு சொல்லி நம்ம லாலிபாப் செஞ்சு சாப்பிடுவோ உண்மைக்குமே அதெல்லா நா இப்போ மிஸ் பண்றே
உம் உம் அதுவு நல்லா இருக்கு நீங்க சொன்ன மாரி அப்புறோ திருவிழால்லா நீங்க சொன்னீங்கல்ல எங்களோட அந்த நாங்க பாட்டி வீட்டுக்கு போனப்பயு அங்க திருவிழா நடக்கு ஏழு நாள் நடக்கு அங்கயு இங்க ஞாயித்துக்கிழம ஆரம்பிச்சு அடுத்த சனிக்கிழம வரைக்கு நடக்கு அப்ப அப்டி நடக்கிறப்போ வந்து நெறயா அங்க வந்து நெறய ராட்டினங்கள் எல்லா போட்ருப்பாங்க அதே மாரி இந்த சின்ன சின்ன அப் அப்ப பெண்களுக்கு தேவையான இது இப்படி பொருள்ளல்லா இருக்குள்ள கிளிப்பு அந்த ஹேர் பேண்டு கம்மல் அந்த மாதிரிலா இருக்குறது அந்த கடைங்கல்லா நெறையா போட்டிருப்பாங்க அப்புறோ இந்த வெளையாட்டு சாமண்கள் எல்லா நெறையா போட்டிருப்பாங்க அந்த மாரி நெறையா இது வந்து ஆ கடைங்கள்லா வந்து அதுக்காகவே நம்ம நம்ம வெயிட் பண்ணிட்டுருப்போ எப்போ இந்த மாதிரி எல்லா போடுவாங்க அப்புறோ வந்து ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க பாட்டு பாடுறது அந்த மாரி எல்லா நெறையா இருக்கு திருவிழான்னு எடுத்துக்கிட்டாவே சோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து இப்ப எங்க தாத்தா பாட்டி இல்ல அவங்க வந்து எறந்துட்டாங்க அதுல இருந்து நாங்க அங்க போறதே இல்ல யாருமே அதனால இப்போ இப்போ அந்த நினைவுகள நெனச்சு பாத்தா இன்னு
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி நம்ம தாத்தா பாட்டி இருக்கு போப்போம் அம்மா அப்பா கொண்டு போயி விட்டுருவாங்க அவங்களுக்கு ஃப்ரீயிரு நம்மள நல்லா பாத்துக்கிடுவாங்க வயக்காட்டு கூப்பிட்டு போவாங்க ஆத்து கூட்டு போவாங்க அந்த மாரி நினைவுகள் வந்து இப்ப நம் நெனச்சி பாத்தா கூட திருப்பி கெடைக்காது இந்த லைஃப் வந்து நீங்க சொன்ன மாரிதா லைஃப் அந்த லைஃப் வந்து நம்ம எழந்துட்டு இப்போ இருக்கோ ஆனா நம்ம கொழந்தைகள வந்து நம்ம புஷ் பண்ணி வெளில போங்க அப்பிட்னா கூட போக மாட்டுக்காங்க நம்ம கூட்டிட்டு போனாலு வாங்க வாங்கனாலு நம்மளுக்கு ஒரு டயட் ஆயிர்தோ
ஆமாங்க ம் ஆமா கண்டிப்பா அதா இப்பெல்லா இப்பெல்லா கூப்ட்டாங்கன் வெய்ங்களே இப்ப இருக்க நானுமே செரி முன்னாடி இர்ந்த மாரிலா இங்கயு போறது வரது அதெல்லா இருக்காது ஏனா இப்ப நமக்குனு ஃபேமிலி ஆய்டுச்சு எங்க இப்ப நம்ம வந்து வீட்ல இருக்றவுங்களுக்கு அது புடிக்குமோ புடிக்காதோ அதுல்லா நமக்கு தெரியாது இல்லீங்களா இவுங்க வந் இந்த பக்கோ வந்து அந்த மாரி எந்த பண்டிகை போறது இது ஒருத்தங்க வீட்ல போய் இந்த மாரி ஸ்டே பண்றது அதெல்லா எதுமே அவுங்களுக்கு இருக்காது இவுங்க எல்லாரு வந்து கொஞ்ச தூர தூரமா இருக்கற்னால இவுங்ளுக்கு நா அந் மாரி கதயெல்லா சொல்றப்போ புதுச தா இருக்கு வீட்ல இருக்கறவுங்ளுக்கு இங்க ஓ இப்டி எல்லாமே இருப்பாவே இருக்காங்ளா அப்டின்லா சொல்லிதா யோசிப்பா நெனப்பாங்க அவுங்ளு அந்த மாரி எல்லா பாக்கும்போது இப்போ அந்தளவுக்கு இந்த கூட்டு குடும்பமா வாழ்றதாகட்டு இல்ல தாத்தா பாட்டிங்க கூட சேந்து வளர்ர கொழந்தைங்களாகட்டு அதெல்லா எதுவ்மே இல்ல இப்போ அதிகமா வந் து ஆ ம்
த குடும்போ இப்போ வந்து என்ன சொல்றோ அந்த காலத்துல வந்து எல்லாமே அட்ஜஸ் பண்ணி போனாங்க இப்போ வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்போ உள்ள மக்கள் எல்லா என்ன பண்ணுதாங்க நீங்களா நாங்களா அந்த மாரி போட்டில இருக்கப்போ வந்து அந்த எடத்துல வந்து ஒரு புரிதல் இல்லாத இல்லா த இருக்கு பொழுது வந்து ஒன்ன இருந்து வாழ முடியு மாட்டக்கு முடியவு முடில அந்த காலத்துல எவ்ளோ பிரச்சன இர்ந்தாலும் அவுங்க அனுசரிச்சு போற வாழ்க்க வந்து உண்மைக்மே ஒ ஒது நல்ல ஒரு இதுதா நீங்க சொல்ற மாரி நீங்க சொன்னீங்க உங்க கூட உங்க அம்மா கூட பிறந்தவங்க நாலு பேருன் சொன்னீங்க ஆனா அந்த நாலு பேரு இப்ப ஜென்ரேஷன் பாருங்க நாலு பேரு ஒன்னா இருப்பாங்களா பாருங்க இருக்க மாட்டாங்க அவுங்க கொழந்தைலா தனித்தனியா தா இருப்பாங்க அப்போ வந்து லீவுக்கு நீ வந்துட் டியா ஒடம் செரியில்லையான் சொல்ட்டு மாத்தி மாத்தி பாக்கற எங்க வீட்லே எங்கம்மா கூட பிறந்தவ்ங்க நாலு பேரு தா ஆ மாஸ்த்துக் ஒன் டைம் வந்து எந்தங்கச்சி என்ன பண்றா தங்கச்சி பிள்ள என்ன பண்ணுதான் சொல்ட்டு பாக்க வருவாங்க அவ்ங்க இப்போ எனக்கு மேரேஜ் எனக் கு மேரேஜ் ஆய்ட்டு எனக்கு டெலிவரிக்கூட எந்தங்கச்சி ஒத்தைல நிப்பாங்களே நா போறே எம்பிள்ளைய வெச்சுட்டு என்ன செய்வான் என்னோட டெலிவரிக்கு கூட வந்து இருந்தாங்க ஆனா இப்ப உள்ளவங்க வந்தாங்க பாத்தாங்களா போய்ட்டே இருக்காங்க
ஆமாங்க ஆ அந்த மாரி பாத்தீங்ன்னா எனக்கு எங்கூட பொறந்தவ்ங்க நாலு பேர் மொத்தோ நா, அண்ண, அக்கா, தம்பி இந்த மாரிதா நாங்களுமே சின்ன வய்சுலேல்லா பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து வேலைக்கு போறப்போ எங்க நாலு பேர்யு அந்த கோடைக்கால விடுமுறைல சொல்றே அப் பப்போ நாங்க இருப்போ எங்க வீட்லே இருப்போ அந்த டைம்லல்லா வந்து எங்கள உள்ள வச்சு வீட்டுக்குள்ளயே பூட்டிட்டு போய்ருவாங்க பூட்டிட்டு வெளிய எங்கயு சுத்தக்கூடாது அப்டின் சொல்லி பூட்டி வுட் போய்ருவாங்க நாங்க நாலு பேர் சேந்து டி வி ல வந்து அந்த டைம்லல்லா பாத்தீங்கன்னா ஜெட்டக்ஸ்னுல்லா ஒரு சேனல்லா இருக்கு அது சுட்டி டி வி பாக்கறது அதெல்லா பாத்துட்டு ஹார்லிக்ஸ் எல்லா அந்த டைம்லா எல்லா வந்
இப்போ உள்ள சேனல் நீங்க சொன்ன மாரி இருந்தம்னா சுட்ட டி வி இருக்கு சக்திமான் பாப் போ இதெல்லா நம்ம பாப்போ அட இப்ப உள்ள பிள்ளைகலா ஆளுக்கு ஒரு சேனல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வெச்சுக்கிட்டு ஆளுக்கொரு
ஆமா ம் ம் அப்றோ பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹார்லிக்ஸ் எல்லா எடுத்து ஒளிச்சு வெச்சு சாப்பட்றது ஒளிச்சு வெச்சிருப்பாங்க நம்ம அத எடுத்துட்டு வந்து கைல ஒரு ஸ்பூன் எடுத்து வாய்ல போட்டு வந்துருவோ அந்த மாரி ஒவ்வொர்த்தரா போய் போய் சாப்புட்டு வந்து வீட்ல அம்மா வந்ததுக்கப்றோ வந்து இதெல்லா எடுத் சாப்ட்டது அவுங்கள்க் தெரிஞ்சா அவேங்க திட்டுவாங்க அந்த மாரி எனனல்லா பண்றதெல்லா இருக்கு இல்லிங்ளா அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு நினைவுகளாதா இருக்கு எப்பவுமே இல்லீங்ளா
கண்டிப்பா அந்த மாரி நினைவுகள் வந்து நம்ம இப்போ நினச்சு பாத்து வந்து அத சந்தோஷப்படுறதா இல்ல நினச்சு பாத்து வந்து எனக்குலா அதெல்லா நினச் சன்னா உண்மைக்குமே எனக் கண்ணிலந்து கண்ணீர் மட்டுந்தா வருது ஏன்னா இந்த மாரி லைஃப மிஸ் பண்ணிட்டோ நம்ம இந்த மாரி மிஸ் டு லைஃப்ல வா எனக்கு ஒரு என்னோட எனக்கு ஒரு என்ன ஒரு ஃபீலிங்கினா நீங்க சொல்ற மாரி ஒரு ந என்னோட ஃபீலிங் வந்து நம்ம இயற்கையான எடத்துல இருக்கணு நறைய பேரோட இருக்கணுன்தா எனக்கொரு ஆச ஆனா நா அந்த மாரி சிட்டுவேஷன்ல இப்ப இல்லாத சூழ்நிலையில் இருக்குறப்போ நா அதெல்லா எல்லா எ எழந்த மாரி ஃபீல் பண்றே
ம் ம் ஓகே ஓகேங் ஓகே அ அப்பறம் பாத்தீங்கன்னா வந்து ஆ இப்போ எல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா யாரு இந்த மாரி அவுங்க தாத்தா பாட்டி வீட்ல விட்றதோ இல்ல அவுங்க இப்போ இப்ப ஜாயின் ஃபேம்லியா இருக்கவே நெறைய பேர் விரும்ப மாட்டாங்க இப்போல்லா பாத்தீங்கன்னா தனியா இருக்கணு தனியாவே இருக்கணு அது யாரு நம்மகிட்டயே வரக்கூடாது நாமளு யாரு கிட்டயு போவேணா அப்டின்ற ஒரு இதுக்கு வந்துருச்சு இப்போ இல்லீங்ளா வீட்டுக்கு யார்னா சொந்தக்காரங்க வந்தாலு யாருக்க புடிக்கிறதில்ல இல்ல அம்மா அப்பாவே இப்பல்லா வீட்டுக்கு வந்தா கூட சிலர்லா ஏத்துக்க மாட்டிக்கிறாங்க எதுக்கு இவ்ள நாள்ட்ருக்காங்க அப்படின்ற மாரில்லா பேசி அப்படியெல்லா எவ்வளவோ பாக்குறோ இல்லிங்ளா நெறையவே மாறிருக்கு முன்ன நம்ம வாழ்ந்த காலகட்டத்துக்கு இப்போ இல்லீங்ளா
கண்டிப்பா அதா ஏனா அப்டிதா இருக்கு நீங்க என்னதா நம்ம வந்து என்ன சொல்ற நம்ம அம்மா அப்பா வந்து நல்ல ஃபேமிலி அட்ஜஸ் பண்ணி அவுங்க ஹஸ்பண் ஹஸ்பண்டோட தம்பி மாமா மாமியார் எல்லா பாத்தாலு இப்போ அவுங்க ஜென்ரேஷன் நம்ம நம்ம நம்ம அட்ஜஸ் பண்ண மாரி இருந்தாலு அ ஆப்போசிட் ஃபேமிலி அட்ஜஸ் பண்ற மாரி இல்ல சப்போஸ் நம்ம அஜ்ஜஸ் பண்ணல ஆப்போசிட் ஃபேம்லி அட்ஜஸ் பண்ற மாரி இருந்தாலு நம்ம அஜஸ் பண்ண மாட்டுக்குவ இந்த மாரிதா நம்மளோட லைஃப் போயிட்டுருக்கு
கண்டிப்பாங்க கண்டிப்பா அதுதா ஆ அதிகமா எனக்கு இருந்த ஞாபகல்லா சொல்லிட்டுன் நெனைக்கிறேன் என்னோட குழந்தை பருவத்துல நடந்ததெல்லா
கண்டிப்பா நா வந்து குழந்தை பருவத்த வந்து ரொம்ப மிஸ் பண்ற தோழி
இப்ப அப்டே கொஞ்ச அதெல்லா எனக்கு ஞாப் ஞாபகோ வந்துட்டு போச்சு இப்ப நம்ம பேசுனதுல கொஞ்ச சில விஷயங்கள்லா இல்லீங்ளா ம் செரி ஓகேங் தோழி கட் பண்ணிட்லாங்ளா கண்டிப்பா ம் ஓகே